ஹோ ஆணக்கோங்க
சோ என்ன சாப்டேட்டீங்களா
ஆ சாப்ட்டேங்க
ம்
ம் சும்மாதா படுத்துட்டு இருக்கே
செரிங் உங்க வீட்ல என்னென்ன செடி இருக்குது சொல்றீங்ளா நா செடி பத்தி சொல்ற உங்ளுக்கு
எங்க வீட்டாண்ட செடிங்ளா
ம்
மோஸ்ட்லியா எங்க வீட்ல அவ்ளோ செடிங்கலா இர்க்காது
ம்
ஆ குட் டு இப்ப தா வெடிச்சிருக்க மாரி இருக்கு புதுசா வாங்கிட்டு வந்து நியூவா பிளான் பண்ண மாரி
செரி நானே சொல்றே கத்தால செடி இருக்கா
ஆ கத்தாழ செடி இருக்கு செம்பத் செடி இருக்கு திசம்பர் செடி இருக்கு
ம் கத்தழ செடி வந்து ஒடம்புக் ரொம்ப நல்லதுங்க அது அரச் அத அரிச்சி அத் தண்ணில ஊற வச்சி சுடுதண்ணியில கலக்கி குத் தினா நல்லா ஒடம்பு ரொம்ப ஆரோக்ய்மான இதுங்க செடி
ஆ ங்க
அ அது ஆ ஃபேசுகு பிம்பிள் என்னவந்தா கூட அப்ளே பண்ணிக்லாங்க
இந்த பேனு
ஆ ஆ பேனு வரு தலையில புடு போட்டுக்லா பேனுகிளு போவு
கூட முடி ரொம்ப சாஃப்ட்டா இருக்
ஆ சஃப்ட்டா இருக்கு முடி நல்லா வளரு ஆரோகிமா இருக்கு துளசி செடி இருக்தா
தொளசி செடி இருக்காது இல்ல
ஆ துளசில வைங்க வீட்ல துளசி வச்சினா நல்லா ஒடம்புக் நல்லது டெய்லியு அப்டே சாப்பில்லா பச்ச கூடோ ஒடம்புக் ரொம்ப நல்லது உங்ளுக்கு வந்து ஜொர வராது சளி ரொம்ப உங்ளுக் புடிக்காது ண்ணா ஓகேவா டெய்லி சாப்புடுங்க ஆ கருப்பலை இலக்குதா
செடி ஒன்ருக்கு
செம்பர்த்தி செடி அ ஒரு பூ பூச்செடிங்ளா
ஆ செம்பத்தி பூச்சிடிதா
இங்க வெக்காது தலில வச் ச ரொம்ப நல்லதுங்க ஓகே முருங்க மர இருக்குங்கா
செய்லாமாங்க
ஆ அது சாப்பிட்லா கூடாதுங்க
சாப்பிலாங்க சில பேர் சாப் அப்புறே அது ஒடம்புக்கு நல்லதுன் தான சொன்
அது ஒனக் தலையில வச்சா ரொம்ப அழகா இருக்குங்க முருங்க மர இர்க்கா
ஆ
ஆ முருங்கா மரம்
முரு முருங்க மரம் இருக்குங்க பெருச்
ஆ பேர்ச அ முருங்கா சாப்டா ஒ ரொம்ப நல்லதுங்க அது வந்து அயன் போ சு ஐவி தரங்க சத்தி அயன் தர சத்தி ஆ கீ அ கீ ஆ முருங்காவு சாப்பில்லா ஆ முருங்க சாப்புட்லா முருங்க கீர சாப்புட்லா அப்புறோ அது வந்து ஆ முறங் கீர வைக்கும்போ தண்ணி வருவாங்கல்ல சாரு அது அப்டியே பா அப்டியே கஸாய மாரி ஆ ஆ ஆ அது ரொம்ப நல்லதுங்க அதா சாரு கு சா ரொம்ப நல்லது டெய்லியு கீர சாப்புடுங்க முருங்க சாப்புடுங்க கேரட் சாப்புடுங்க அது கண்ணுக்கு ரொம்ப நல்லது கேரட் சாப் கா பீ ஆ பீ ட்ருட் சாப்புடுங்க பீட்ரூட் வந்து ரத்தொ வந்து அதிகப்பட் த்து நல்லா சத்திய குடுக்கு இந்த கா
எல்லாமே நா சா
ஆ அந்த காட்டு நெல்லிக்கா இருக்கா காட்டு நெல்லிக்கா ரவுண்டா இருக்குமே
அது அது சாப்னா அது உங்களு ஆ அது இல்லைன்னா பரவால ச் அப்பப்ப சாப்டுங்க ஓகேவா சாப்டனா ஒடம்பு ரொம்ப நல்லது சளி வந்து வராது தும்பல் வராது இரும்புல் வராது கபுடிக்கலா சாப்பணுங்க ச் சாப்ட்டா உங்களுக்கு ஒடம்பு நல்லா இல்லனா சாப் டா தா ஒடம்பு நல்லா இருக்குங்க
ஆங்க உங்களுக்கு எதா சவுண்டு கேக்குதாங்க உங்களுக்கு ஏதா சவுண்ட் இக்குதா ஓ அப்டிங்குளா ஆங்க
ஆ வேற என்ன செடி இருக்குங்க
அவ்வதா எனக்கு அவ்ளோ செடி இருக்குது தெரில
ஆ
ப்ரோமோ கிராண் செடி இருக்கு ப்ரோமோ கிராணட் செடி ப்ரோமோகரேணட் செடி இருக்கு மாதள பழ செடி ஹலோ
மாதளப்பழ செடி கூட ரொம்ப அது வந்து நல்ல ஃப்ரூட்ஸ் கூட ரொம்ப நல்லதாங்க ஒடம்புக்கு
அது இன்னு எப்ப வ அது எப்ப வச்சதுங்க இன்னு அதுது ஒண்ணு ஒரு பழங்கூட வுழுலா
நிங்க வாழைப்பழ சாப்டுங்க ஒடம்பு ரொம்ப நல் டெய்ஜிசி ஃபுட்டு வந்து நல்லா மெயின்ட் பண்னு வாழ பழ சாப்ட்டா
நீங்க ஜிம்முக்குல்லா போறீங்களாங்க
நா மெ னு டூ மந்த்து போயிருந்தேங்க இப்ப போரது இல்லங்க
ஏங்க டூ மந்த் வந்தி டூ மந்த் மட்டு ஏ போனீங்க
ஆ டூ மந்த் லீவ் இந்ச்சிங்க அப்புற கா ஸ்கூல் இந்ச்சி அனால போலாங்க
ஹோ அப்டிங்களா செரிங்
ஆ ஆ ஆ ஆப்பிள் சாப்டுங்க நல்லது ஓகேவா
ஆ
ஆ வேற வந்து லமன் ஜூஸ் குடிங்கா
லமன்
ஓகேவா நீங்க ஸ்கூல் போறீங்களா ஹலோ ஹலோ ஹலோ பேசங்க கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ கேக்கலையா ன்னாத்துக்கு கட் பண்ண நீதா கட்டு பண்ணிக்வ